வணக்கம்
எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நா நலம் நீங்க நலமா
ஆ நல்லாருக்கே ஆ சாப்ட்டாச்சா ஆ கேளுங்க கேளுங்க
இப்ப நம்ம எதாவ்து ஒரு முக்கியமான வேல செஞ்சுட்ருக்கு போது நம் நம்மளோட வேற யாராவ்து தோழர்கள் நமக்கு ஃபோன் பண்ணா அந்த வேலய விட் ட்டுட்டு அவங்ககிட்ட பேசணுமா இல்ல அந்த வேலைய செஞ்சுக்கிட்டே அவங்கள்ட்ட பேசணுமா ஒரு டிப்ஸ் குடுங்க
இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப சொந்தக்காரங்க நம்ம அம்மா அப் பா அத்த மாமா சித்தி சித்தப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்
சேரி
அவங்கனா நம்ப பேசிட்டே பண்ணலா பிரச்சன இல்ல இப்ப அஃபிஷியலா ஒரு கால் வ ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது ஒரு இன்டர்வியூ கால் வருது ஒரு ஸ்கூல்லருந்து கால் வருது அந்த மாரி ஒரு அஃபிஷியலா இம்பார்ட்டன்ட் நாம்ம வந்து கொஞ்சோ வெலகி அந்த வேலய நிறுத்திட்டு நாம பேசலா
அப்போ நா இத இப்பிடி எடுத்துக்கலாமா எ சொந்தக்காரங்க தானே அதனால நா எப்பிடி வேணா பேஷ்லா
அப்பிடி எடுத்துக்க நா அப்பிடி எடுத்துக்க சொல்லல
சேரி
ஆ அப்பிடின் பாத்தோன்னா அப்ப எல்லா காலுக்கு வேலய நிறுத்திட்டு பேசிட்டு இருந்தா நம்ம ஃபோனேதா பேசிட்டு இருப் அப்போ வீட்ல வேல நடக்காது கரெக்டுங்களா அவங்களுக் கு வந்து நம்ம சூழ்நெல தெரியு ஓ இந்த டைம்கு பசங்கள அம்ச் சி இப்ப வேல முடிக்கிறாங்க அந்த மாரி அவுங்க அவுங்க வந்து நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருப்பாங்க அந்த மாரி நா சொல்ல வரே இப்போ எனக்கு கண்டிப்பா தெரி இப்ப நா எ ஃப்ரெண்டுக்கு இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணனா இப்போ அவுங்க வேலைல இருப்பாங்க இல்ல அவுங்க தூங்கிட்டு இருப்பாங்க இல்ல அவுங்க சாப்டுட்டு இருப்பாங்க எனக்கு அவுங்கள பத்தி நல்லா தெரியு அதனால ஒரு பு ரிதல்க்காக நா சொல்றே ஓ அவங்கதான சொல்லிட்டு நா அவங்கள வந்து அலட்சியப்படுத் தல ஒரு புரிதல் காக ஓகே இப்பதா கொழந்தைங்கள அம்ச்சிருக்கா வ நெக்ஸ்ட் வேலைய பாக்குறா
அ
ஒய்ட்டு
செரி செரி இப்ப நீங்க சொல்றதெல்லா கரெக்ட்டு தா இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க பேசு அவங்க பேசும்போது உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு நாய்ஸு இல்லாம அமைதியா பேசணு எதிர்பாக்குறாங்கன் வைங்க
அ
இப்ப நீங்க வந்து ரொம்ப சின்சியரா ஒரு பாத்திரத்த போட்டு வெளக்கிட்டு இருக்கீங்கன் வைங்க
அ
அப்ப என்ன பண்ணுவீங்க அவுங்களுக்கு இந்த நாய்ஸ் எல்லா புடிக்கல ஆனா நீங்க வந்து வேல செஞ்சுதா ஆகணு
ம்
அந்த மாரி சிட்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்க
அதாவது அவங்க பேசுற விஷ்யத்த பொறுத்து ரொம்ப இம்பார்ட்டன் ட்டா எமர்ஜென்சி விஷய பத்தி பேசனா நம்ம நிறுத்திட்டு கேக்கலா அப்டியமா நீ நெக்ஸ்ட்டு இது பண்ணுமா நீ இத பண்ணு நா இருக்குற நா சொல்ற நா உனக்கு ஹெல்ப் பண்றன் நம்ப சொல்லலா அஸ் யூஷுவல் லா பேசுறதுக்கு வந்து நம்ம நம்ம வேலைய வந்து நம்ம நிறுத்த வேண்டாமே அ அவுங்க கொஞ்ச புரிஞ்சுப்பாங்கல்லயா இல்ல அதுக்கு இல்ல என்ன பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா நா உ கிட்ட ரொம்ப இம் பாட்டன்டா பேசணு கொஞ்ச எனக்கு தனியா வா ன்னு சொல்லுவாங்க
ஓ ஆமா
ஆ இல்ல அவுங்க சொல்ற விஷ்யத்த பத்தியு நம்ப தெரிஞ்சிக்கலா அது இம்பார்ட்டண்டா இல்ல வந்து டெய்லி செய்ற வேலையா அத தெரிஞ்சுக்கலா இல்லையா
செரி செரி
உ
நீங்க எப்படி ஃபோன்ல அதிக நேரோ பேசுவீங்களா இல்ல நறுக்குன்னு நாலு வார்த்தையில பேஸிட்டு முடிச்சிருவீங்களா
அது அப்புடியே அது ஒரு ஒரு சந்தர்ப்பத்த பொறுத்து தா அமையு இப்ப எங்க அம்மா தம்பிக்கிட்டனா ஆ நல்லா இருக்கியா சாப்ட்டியா என்ன சாப்ட்ட பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அவ்வளதா முடிஞ்ச்சு
உ
அவ்ளோ அதா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னா இன்னைக்கி காலைல என்ன பண்ண ஓ நேத்து நைட்டு உனக்கு எப்டி தூங்குனியா இல்லையா என்ன பண்ண நேத்து நைட்டுல இந்து நேத்து நைட்டுன்னு கூட சொல்ல முடியாது நாங்க லாஸ்ட்டு கால் எப்ப பேசுனோமோ அந்த நேரத்துல இந்தே நா விசாரிப்போ பேசுவோ அந்த ஒவ் ஒரு இன்சிடென்டயு நாங்க பேசுவோ ஓ அப்டி நடந்துச்சா இல்ல அன்னைக்கு நடந்த ஃப ஃபன்னியஸ்ட்டு விஷயத்த பத்தி பேசிட்ருப்போ
சேரி சேரி ஃபிரெண்ஸுங்களோட சேந்து ட்டு வெளில போறது அதெல்லா பண்ணுவீங்களா சேரி சேரி ஆ இப்ப உங்க யு உங்குளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும்ல அவங்களோட நீங்க அதிகமா நாங்க அடிக்கடி போற எடோ இதுதாம்பா அப்டின்னா எது
ஏலகிரி ஏலகிரிய விட ஜல்ஹாம்மரு
அங்க என்ன இருக்கு
தண்ணி ஃபால்ஸ்
ஓ வாட்டர் ஃபால்ஸ் இருக்காங்க
ஆமா ஆமா அண்ண ஒரு மூணு நாலு பேரு இருக்கோனு நெனச்சிக்குங்க அதுல யாருக் கென்ன ஸ்ட்ரெஸானாலு எனக்கு மனஸே ஸெரில சரி கெளம்பு போலா ஜலகாமர் பொய்டோ
அங்க உங்க உங்க வீட்டு கிட்ட இருந்து பக்கமா அங்க
பக்கொனா ஒரு ஒரு ஹாஃபனார் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகு
அப்ப பக்கந்தாங்க க
மனசு கஷ்டமா இருந்துச்னா டக்குனுவா போலா தண்ணியே வரலானா கூட சும்மா ஒ ஒக்காந்துட்டுஎங்க கண்ணு தனியாச்சு விட்டுட்டு வருவோ நாங்க
இது நல்லா இருக்குங்க அங்க தண்ணி வரலனா என்ன நா ஏ கண்ணு
ஆமா அந்த கண்ணு தண்ணி வந்து எங்க சொந்த கத சோக கத பேசிட்டு என இப் இப்டி பண்ணிட்டாங்க ஏ வீட்லன்னு சொல்லி கதறிட்டு அதுக்கப்பறொ பேசிட்டு ஒரு போண்டா பஜ்ஜி இல்லனா ஒரு பானிப்பூரி
ஓ சரி
சாப்ட்டு ட்டு வருவோ சில சமய யாரா பம்ப் செட்ல தண்ணி வுட் போட்ருந்தாங்கன்னா அங்கப் போயி ஆட்டொ போட்டு வருவோ
நல்லா இருக்குமே பம்பு செட்ல தண்ணி வேகமா வர்றது
ஆமா ஆமா நல்லாருக்கு அப்டி ஆட்டொ போடுவோ வயல் அ நல்லாருக்கு நல்லாருக்கு நல்லாருக்கு இல்லனா அங்க கரும்பு ஜூஸ் போட்ருந்தா கரும்பு ஜூஸ் வாங்கி குடிப்போ
தானா ஏங்க எங்க ஊர்லல்லா கரும்பு ஜூஸ் வெல ஏத்திட்டாங்கங்க இருவதுரு பண்ணிட்டாங்க உங்கூர்ல எவ்ளவுக்கு விக்கிறாங்க
அதாவது எங்க ஊர் திருப்பத்தூருங்க அ போன தடவ நா ஊருக்கு போனப்போ குடிச்சப்ப இருவது ரூபா பதினஞ்சு ரூபாவோ இருவது ரூபாவோ அதுக்கு முன்னலா பத்துருபா இருக்கு
ஆமா அப்பெல்லா வந்து ஒரு கப் வந்து பத்துருபா தா
இப்போ நா இங்க கோயம்புத்தூர்ல இருக்கே
சரி
இங்க எங்க தெரு ஸ்ட்ரீட்ல ஒரு கரும்பு ஜூஸ் இருக்கு அம்பதுருபா ஒரு கிளாஸ் நாப்பதுருபா அம்பதுருபா நார்மல் கிளாஸ் தாங்க நீங்க பத்துருபா க்ளாஸ் குடிக்கிறீங்ளே அதே கிளாஸ் தாங்க நாங்க வந்து பேப்பர் கப்பு நாங்க கிளாஸ் கப்பு அதுக்குதா நாப்பதுருபாங்க
சேரி சேரி திருப்பி குடுத்துருவீங்ளா இல்ல க கப்ப தூக்கிட்டே வந்துர்லாமா
கப்ப வச்சுட்டு என்னங்க பண்றது கீழேயே போட்டு வாங் கண்ணாடி கப்புனா அந்த கிளாஸ் கப்புங்க
பிளாஸ்டிக்கா
பிளாஸ்ட் கிளாஸ்கு
ஒள
அது. யூஸன் த்ரோதா போட்டுட்டு வந்துர்லா நா நெனைக்கிறே அந்த பத்து ரூபால் நெறைய தண்ணி கலக்குறாங்ளோ
க தண்ணி இல்ல ஐஸ் கட்டி போடுவாங்க டேரக்ட்டா நம்ம பாக் நம்ம பாக்கும் போதே தான ஜூஸ் போட்றாங்க அதுல நா தண்ணி கலக்க வாய்ப்பு இல்ல
கம்மி ஐஸ் கட்டி போடுறாங்கான் நெனைக்
அ ஐஸ் கட்டிய போட்டு உட்றாங்க அது உருகி நெறைய டைல்யூட் ஆயிடுது
ஆனா இங்கல்லா ரேட்டு ஜாஸ்தி நாப்பதுருபா
உம்
ஒருவேல டிமாண்ட்டுனால ஜாஸ்தியோ
எனக்கு இருவதுருபாவே அதிகமா தெரியுதுங்க
யா எல்லா வெலவாசில்ல ஏறிடுச் ச்சில்ல
அப்டி தாங்க சொல்றாங்க அதனால தா ஏத்திட்டங்றாங்க
தேங்கால்லா எவ்ளோன் வாங்குறீங் நீங்க
அய்யோ ஒருஸ் ஒரு நார்மல் சைஸ் தேங்காவே முப்பதுருபா ஸ்டார்டிங் ப்ரைஸ்
ஏன்னா முப்பதுக்காவே இப்படி சொல்றீங்க நாங்கல்லா நாப்பதுருபா குடுத் த்து வாங்குறோ ஒரு தேங்கா நல்லா குண்டா இருக்குற தேங்கால்லா நாப்பதுருபா
அதேதா நல்லா பெருசா இருக்கத் தேங்காளா நாப்பதுருபா
முப்பதுருபா வந்து எதோ பாலு சைஸ்ஸுல்ல இருக்கு
அப்பிடிதாங்க இருக்கு சந்தையில போய் வாங்னாலே இப்பிடிதா இன்ன இந்த பக்கத்துல இருக்க கடைங்கலெல்லா வெல அதிகமா வச்சுப்பாங்க
எனக்கு இந்த சேலோ மார்க்கெட் ரொம்ப பிடிக்கோ எல்லா வகையான காய் கறியுமே இருக்கு அங்க இல்லாத பொருளே இருக்குன் சொ இல்லன் சொல்ல முடியாது பழங்களா இருக்கட்டு காய்கறியா இருக்கட்டு சீசனே இல்லன்னா கூட கொஞ்சோண்டு இருக்கு
ஆமா ஆமா
எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷ்யோ அது
இப்பெல்லா நெறைய இந்த லாரி மாரி கொண்டு வந்து வெச்சிட்டு காய்கள்லா விக்கறாங்க பல்க்கா அங்க வாங்கனா வெல கம்மியா இ கெடைக்கிது மத்
அதிலியே டெம்போலதா தக்காளி விக்கிறாங்க ஆனா அந்த தக் க்காளி வாங்றதுல எனக்கு விருப்பமே இல்ல
ஏங்க
அதலப் போடறாங்க அதுல ஒரு கிலோ இல்லன்னா அர கிலோ அழுகுன தக்காளி சொத்த தக்காளியா தா வருது
ஆமா கொஞ்ச ஒரு சில நேரோ அந்த பழுக்காம என்ன சொல்லது
காயா இருக்கறது
காயா இருக்கு அது வீட்டுக் கொண்டு வந்தா பழுக்கவே பழுக்காது அப்பிடியே வீணா போயிடுது அந்த மாதிரி பழ அ எத்த நாள் வச்சிருந்தாலு அது அப்டியே வெம்பி போயிடுதுன் சொல்லுவாங்கள
ஆ அதுதா அதுல எனக்கு இன்ட்ரெஸ் ட்ருல்ல அதலா வாங்கவுமாட்ட அதுக்கு நம்ப காசு நல்ல காசு குடுத்து நல்ல பழமாவே வாங்கிலாமேன்னு
சேரி சேரிங்க
அ நெறைய பேர் ரேட்டுக்கு சீப்பு சீப்புனு போறாங்க அது எனக் க்குன் அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டே இல்ல
சரி சரி இப்ப இந்த சம்மர்ல என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லா எடுத்துக்கிட்டிங்க வெயில தணிக்கிரக்த்துக்கு
வயில தனிக்க எங்கள்து ஜூஸ் கடதான ஆதனால ஜூஸுக்கு பஞ்சமே இல்ல ரோஸ் மில்க்கு பாதாமு ஆ எடுப்பே
சேரிங்க சேரிங்க நாங்க வந்து இந்த மொழாம்பலோ பெரிய வெள்ரி பலோ
இந்த மாதிரி நெறைய டெய்லியு வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு பசங்க எல்லா குடிச்சி ட்டு அப்டியே போச்சிங்க சம்மரு
நல்ல விஷ்யோ
உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்ல்லா போட புடிக்குங்க
நா சுடிதாரு போடுவே வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு போடுவே
ஆகே
ஷாப்பிங் போனா எனக்கு ஷாப்பிங் போனோனே எடுக்கமாட்ட
ஆ
நறையா பாத்து பிடிச்ச கலரு என் கிட்ட இருக்கா இல்லீயா டிசைன் இருக்கா இல்லீயா இப்ப எது நியூ ட்ரெண்டுல போது இது எல்லாத்தியு பாத்துட்டு தான் அப்புடி தான் எடுப்
அதுக்கு ஒரு ம் ம் என்ன மாரி மெட்டீரியல் மோஸ்ட்லி புடிக்குங்க நா போட்டேனா இந்த மாரி மெட்டீரியல் தான் அடிக்கடி போடுவேன் அப்டின்னு
காட்டன் அவ்ளவா போட மாட்டேன் ஏன்னா அத அயன் பண்ணி போடுற மாரி இருக்கோ மத்த படி எல்லாத்தையு ஓடு ஒன்னு பிரச்சன இல்ல
செரி உங்களுக்கு மாடன்னா இருக்கறதான் புடிக்குமா இல்ல ட்ரெடிஷனலா இருக்க புடிக்கும்மா
சம்டைம்ஸ் ட்ரெடிஷ்னல் கோயில் அந்த மாரி போனா ட்ரெடிஷ்னலா போனு அதுக்குன்னு சேரி அந்த மாரிலா இல்ல
ஆ
ஓ சுடிதார்லையே ட்ரெடிஷ்னலா ஒரு ஒரு ஜரி வெச்ச சுடிதாரோ இல்ல ஒரு அந்த மாரி சில்க்ல இருக்க மாரி அந்த மாரி பொடவ இப்ப கட்றது ரொம்ப ரரு
ம் ம் எனக்கு வந்து கோயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாரி யெடங்களுக்கெல்லா சரீஸ் கட்ட பிடிக்கோம் ஒரு ச்யுசா ஒரு சின்ன பங்ஷன் ஒரு மரியாதையா நம்பள பாக்க இருக்குற இடங்களுக்கெல்லாம் போணுன்னா காட்டன் சரீஸ் மோஸ்ட்லி வாங்குவேன் ஏன்னா நா சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா காட் டன் சாரி அழகா மடிப்பு கலையாம கட்டி அத பாத்து பாத்து எனக்கு காட்டன் ஸ்சரி மேல ஒரு அவ்ளோ ஒரு அன்பு பிரியம் லவ் எல்லா அதனால எனக்கு காட்டன் சாரீஸ் பிடிக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் மோது சுடி கவுன் கூட போட்லாம் அந்த மார்லா போட்டு என்ஜாய் பண்ணுவேன் சோ இடதுக்கு ம்
இது ஆரி ஒர்க் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா
ஆ அதெல்லாமே கத்துக்கிட்டேன் என்னோட ட்ரெஸ்ஸு எல்லாமே நானே டிசைன் பண்ணிக்கிறது என்னது என் பொண்ணுது எல்லாத்தையும் நாங்களே டிசைன் பண்ணி